ஆ கேக்குதா சிஸ்டர்
ஆ கேக்குது சிஸ்டர்
மத்தியான மத்தியான என்ன லஞ்சச் செஞ்சீங்க இன்னிக்கு
மத்தியான வந்து நாங்க சிக்கன் பிரியாணி செஞ்சோ
ஓ நீங்க சிக்கன் பிரியாணி இன்னிக்கு நீங்க அடிக்கடி சிக்க நான்வெஜ் நெறைய சாப்புடுவீங்களா
ஆ
ஓ சரி சரி ஓகே நாங்க இன்னிக்கு சாம்பார் தா சாம்பாரு சேனக்கிழங்கு தெரியுமா
ஆ தெரியு
அ சேனைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணியாச்சு சிப்ஸ்ு மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்ட்டாச்சு காலைல வந்து வந்து ஆமா அவனுக்கு மத்தியான எப்பவுமே லன்சுக்கு சாப்பாடு தா கொடுத்து வுட்ட ரொம்ப காரமா இருக்கு காரமா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தா தம்பி வந்து செரின்னு இன்னிக்கு காலையில பூரியு வெஜிடபள் குருமாவு வச்சிருந்த நானு அதுதா ஆமா தம்பிக்கு மத்தியான அதா கொடுத்து வுட்ட அதையுமே குருமா ஒரு ஒரு பொட்டு கூட தொடல பாத்துக்கோங்க அப்டியே அந்த குரும கொண்டு வந்திருக்கா அப்டியே கொண்டு வந்திருக்கா சாப்டவே மாட்டிக்க வெறு அந்த பூரி ரெண்டு பூரிய பிச்சு போட்ட அந்த பூரிய சாப்புட்டு அந்த குருமாவோட சேர்த்து சாப்ட்டா தா கொஞ்ச வயிறு வந்து ஃபுல் பில் ஆகு அவங்க அந்த குருமாவே டச் பண்ணவே இல்லல
அ இப்ப இப்ப உள்ள பிள்ளைங்களுக்குல்லா வந்துட்டு நம்ம பாத்து பாத்து பண்ணி குடுக்குறோ ஆனா அது சாப்டாம வறது எவ்ளோ மனசு கஷ்டமா
ந ரொம்ப கஷ்டமா இருக்கும் நம்ம அதுக்கு எவ்வள எஃபர்ட் போட்டு நம்ம இந்த இப்போ ஒரு ஃப்ரைட் ரைஸுன்னு ஒன்னு பண்ணா நா எல்லா காயுமே போடுவ இவனுக்காக சரி அதுலய ஸ்கூல்ல போன அவங்க மேம் திட்டுவாங்க அரட்டுவாங்க அந்த பயந்துகிட்டே அந்த காயச்சு அ வீட்டு்லதா சாப்ட மாட்டிக்கியனேன்னு அவ்ளோ கொடுத்து வுட்டு என்னதா கொடுத்து விட்டாலு அந்த திரும்ப அப்டியே கொண்டு வரோன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா இவனுக்கு எவ்ளோ எஃபோர்ட் போட்டு செஞ்சோ சாப்பட மாட்டிக்கானே டெய்லி ஒவ்வரு ரைஸ் நா ரைஸ தா கொடுத்து வ அவனுக்கு குழம்பு சாத கொடுத்து விட்டத இல்ல என்னைக்காவது ஒரு நாள் ரொம்ப முடில்ல அப்டின்னா அந்த பொங்கல் வச்ச அன்னிக்கு அந்த சாம்பார மிக்ஸ் பண்ணி கொடுத்து விடுவ அவ்ளதா மத்தபடி இந்த கருவப்பில ச சாத என்ன இது ரொம்ப பெருசெல்லா கிடையாது ஒரு நாள் கருவப்பில சாத ஒரு நாள் பீட்ரூட் போடுவே ஒரு நாள் கேரட் ரைஸ் போடுவே ஒரு நாள் தயிர் சாத பண்ணுவே ஒரு நாளு வந்து நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவே இந்த இதுதா அவனுக்கு அஞ்சு நாள் ரொட் டின் அந்த இதுதா இந்த மாறி மாறி இத குடுத்துவுட்டு கூட ஒரு ஆம்ப்லேட்டு இல்லனா அவிச்ச முட்ட இல்லனா பொரிச் சி அத மட்டு கொஞ்ச டிஃப்ரெண்ட்டா பண்ணி குடுத்து விட்டு்ட்ருந்தே
ஆ நீங்க க வந்து என்ன பண்ணணுனா வீட்ல ஃபஸ்ட்டு இதெல்லா செஞ்சுக் குடுத்து சாப்புட வெச்சு பழக்கிட்டு அந்த மாரி குடுத்து பாக்கலாம்ல ம்
ட்டா தா நீங்க சொல்றீங்க அது நா வீட்ல வந்து அவனுக் கு நானே செஞ்சு குடுக்கதா செஞ்சேஏ வீட்ல சாப்புடாதனால தா ஸ்கூல்ல மேம் திட்டுவா ங்கன்னு அங்கேயாவ்து அவ சாப்பிட மாட் டானானு ஒரு நப்பாச அதுல குடுத்து விட்டா அவ வீட்ல மேல தா அங்க ஸ்கூல்ல இருக்கா அவ்ங்க டிமிக்கி குடுத்துட்றாங்க அவ்களுக்கு அவ இப்போ தம்பி ரீசெண்டா கீழ விழுந்தா அவனுக்கு இப்ப இந்த லீவுல கரெக்டா எல் கே ஜி முடிச்சு லீவ் வுட்டாங்கல்ல லீவு எக்ஸாம் டேட்டு ஞாபக இல்ல ஆனா வியாழக்கெழமை ஸ்கூல் லீவ் விட்டாங்க இவனுக்கு கரெக்ட்டா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வ அந்த அஞ்சு நாள் தா நல்லாருந்தா புதன்கெழம கீழ விழுந்து கைய ஒடச் உடைச்சிட சாச்சு கீழ விழுந்தானா ஒரு பைய தள்ளி வுட்டுட்டான் ஒரு பைய இவ கட்டில்ல ஏறிருக்கா அந்த பைய எத்திருக்கா கீழ விழுந்து இப்ப இந்த லீவு ஃபுல்லு அந்த ஒன்ற மாசமு கெட்டோடையா அழஞ்சி ஸ்கூல் ஓப்பன் அப்போ அந்த வரந்தா நாங்க கெட்ட பிரிச்சோ அவனுக்கு அதனால ஸ்கூல் ஸ்கூலே வந்து இவுங்க ஸ்கூல் வந்து நாங்க லேட்டா தா அவன கொண்டு போய் விட்டம்மா அப்போ நா போய் சொல்லிட்டு வந்தே மேம் இப்பந்தா கெட்டு பிரிச்சிருக்காங்க அவன கொஞ்ச அந்த கையில யாரு இடிச்சு க்குடா இடிச்சிராம பாத்துக்கோங்கன் சொன்னதுதா இத அவ வந்து நல்லா பிடிச்ச வச்சிக்கினா அ எழுத சொன்னாங்கனா எனக்கு இந்த கையி ரொம்ப வலி க்கிது இவன வந்து கொஞ்ச கொஞ்ச நாளைக்கு இப்போ தனி பெஞ்ச்சுல ஒக்க்கார வெச்சுருக்காங்க எந்த பசங்களு இடிச்சிறக் கூடாதுல அதனால ஒடனே இது ஒரு சாக்கா போயிருச்சு இவனுக்கு ரொம்ப அரட்டணம்னா இவனுக்கு ஒடம்பு செரியில்ல அவன அரட்ட வேணா அவ்ங்க மேம் அரட்ட மாட்டிக்காங்ளா அதனால சாப்புடாம செய்யாம அப்டியே டிமிக் க்கு குடுத்துட்டு ரைட்டிங் ஒர்க்ஸுலா ரைட் பண்ணாம அப்போ நேத்து நா போறே கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஃபுல்லா
ஆ
மேம் நாந்தா கேட்டே என்ன மேம் எழுத மாட்டிங்கிறா எல் கே ‌ஜி ல அவ்ளோ அழகா எழுதுனானே அப்டின்றத கேர் பண்ணா நீங்க தா மேம் அவன கொஞ்ச கேர் பண்ணி பாத்துகோன் சொன்னிங்க அவன நாங்க திட்ட கூட மாட்டோ ஆ அவெ அதனால ஒன்னுமே எழுத மாட்டிட்டானாங்க படிப்பு விஷ்யத்துல மட்டு ஒன்னு கெடையாது யாரு இடிக்காம பாத்துக்கோங்க மத்தபடி செல்ல குடுக்காதீங்க
ஆ
அடிக்கலையா நா அரட்டு போடுங்க அவ பயந்துருவா ஹாஸ்டல்ல செக்கேன் சொல்லுங்க பயந்துருவா அப்டின் சொல்லி சொன்னே இப்ப நா வீட்லயுமே அவ சாப்பிட்லன் வெச்சுக்கோங்களே சேரி இரு ஒன்ன ஹாஸ்டல்ல நா சேக்குறே அப்டின் சொல்லிட்டு சும்மா எ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவே அவளு அவுங்க பசங் கள் இப்டி தா பிளாக் மெயில் பண்ணி வெச்சிருக்கா இரு ஹாஸ்டல்ல செக்கேனு அவ எனக்கு ஃபோன் பண்ணா ஒட்னே நா வார்டன் மாரி பேசுவே நா ஃபோன் பண்ணா இவ வார்டன் மாரி பேசுவா ஹாஸ்டல்ல அட்மிஷன் போட்றலாமா இன்னைக்கே வந்து சேத்துருங்க ஒங்க பையன அப்டின் சொல்லுவா பயந்துட்டு ஆமா பயந்துட்டு அப்பதா எதாவ்து ஒரு வேல செய்யுது இப்ப ஹோம் ஒர்கே வந்து எழுத மாட் டா ஆனா ஆவனா ஏ பி சி டி தெரியு ஆனா எழுத மாட்டா ஒனே நா இரு ஹாஸ்டல் வார்டனுக்கு ஃபோன் பண்றே
பிள்ளைங்க வந்து எழுதுறதுக்கு வந்து ரொம்ப இப்ப வந்து ஓரெல்லா நல்லா சொல்லிட்டா சில பிள்ளைங்க எங்க அக்கா பைய எல்லா இன்னுமே செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா எழுதுறது மட்டு அவனுக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு எழுத மாட்டேக்கிறா படிக்கிறா சொல்றா எல்லாமே பண்றா ஆனா இந்த எழுதுறது மட்டு டு அவனுக்கு வரமாட்டிங்குது அதனால என்ன பண் பண்றாங்க ரைட்டிங் இது நெறைய குடுங்க அப்டிங்கறாங்க
ரைட்டிங் ஒர்க்ஸ் தானே வேணு நம்மளுக்கு என்ன படிக்கிறது கூட இப்போ ஸ்டார்ட்டிங்கில்ல படிக்காத பிள்ளைங்க கூட ஒரு ஸ்டேஜக்கு வந்தோனே படிக்க ஆரம்பிச்சிருது
ஆமா
மெயின்னா முக்கியமான தேவையே வந்து ரைட்டிங் ஒர்க்ஸ் தானே வேணு நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கில்லுல அவ டெவலப்மெண்ட் இருந்தா தானே மத்த இத வந்து அவ நல்லா இது பண்ண முடியு அவனால
ஆமா ரைட்டிங் வந்து அவனுக்கு வரமாட்டேக்கிது ரொம்ப செல்லோ குடுத்து அவங்க பாட்டி எங்க பெரியவ ரொம்ப செல்லோ குடுத்து கேக்குறதெல்லா வாங்கி குடுத்து கெடுத்து வெச்சிருக்க இப்ப அங்கப்ப எங்க பெரியம்மா எறந்து போய் ட்டாங்க இப்ப எங்க அக்கா வந்துட்டு அவங்க சொல்ற பேச்சே கேக்க மாட்டேங்கிறா எங்க அக்காவ அவங்க பைய எதுமே பேச
சொல்லுவாங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க பிள்ளைய அடிக்காத அன்பால திருத்தும்பாக நம்ம அன்பா சொன்னா அந்த பிள்ளைல திருந்துதா நம்மள அன்பா பாச த்தமா என்னென்னமோ சொல்லி தா பாக்கறோ கண்டுக்கறதே கெடையாது ரெண்டு அர ஆ கேக்குது இவனுக்கெல்லா எவ்ளதா நம்ம திட் னாலு ஃபோனு ஃபோனு எடுத்து வாடனுக்கு ஃபோன் பண்ணுறன்னு பிளாக்மெயில் பண்ணாலு அந்த தோசக்கரண்ட கிட்ட வெச்சிருந்த தா அவனுக்கு எல்லாமே நடக்கு அங்க வேல
ஆமா
டைரி எட்றான்னா கையில் நா தோச கரண்டி கையில வெச்சிப்ப ஐய்யோ நம்ம அம்மா அடிச்சிருவாளோ அப்டின்னு
அவ எவளவோ எங்க அக்கா அடிப்பா அடிப்பா நல்லா அடிப் ப்பா அடிவாங்குவா ஒரு நாள் லீவுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஆப்பேலி லீவ் வந்து தோச கரண்டியே வலஞ்சிருச்சு சொல்ற பேச்சே கேக் கமாட்டங்கிறா ஃபோனு ரொம்ப ஃபோனு அடிக்ட் ஆயிட்டா ரெண்டு ஃபோனு ரெண்டு ஃபோனு மாத்தி மாத்தி
பேரண்ட்ஸ் குடுத்து பழக்கறதுனால தானே பிள்ளிங்க வந்து அந்த ஃபோன் கேக்குது நம்ம அந்த சாப்பிட்ற டைம் நம்மளால வந்து முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்டின்னா நம்ம ஃபோன் குடுக்கலா புள்ளிங்க வந்து இப்ப போன பாத்தாதா வந்து சாப்பிடுது அந்த டைம்னா கூட சேரி ஓ கே அதுக்கடுத்து பிள்ளிக கேட்டாலு அதுக்கப்றோ நா தரமாட்ட அப்டின்னு அந்த அறட்டிலே நம்ம கொண்டு இருந்தோனா புள்ளிங்க ஃபோன் கேக்காது ரொம்ப
ஆமா அவங்க வந்து அவங்க பாட்டி நீ வந்து குடு நீ செ அவன செல்லமா வளத்துட்டாங்க அவங்க பாட்டி கிட்டதா முழு நேரமு இருப்பா ஆ அவங்க செல்லாம வளத் தனால இப்ப வந்துட்டு அந்த இது அதாவது ஆரம்பத்திலயே அந்த ஸ் ட்டு கொண்டு வந்திருக்கனு எது எது குடுக்கணு எது எது குடுக்க கூடாதுன்னு அந்த மாரி இல்லாம வளத்துட்டாங்க ம்
இப்ப அம்மா அரட்டினாலு பாட்டி கூட இருந்தாங்கன்னா ஏய் நீ அவன அரட்டாத பிள்ள சின்ன பிள்ளிக் என்ன தெரியு அப்டின்னே சொல்லி சொல்லி நம்மள வந்து தடுத்துர்றாங்க அது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம வ நம்மல வந்து எது சொல்ல முடியாது நம்முல எதுவு சொன்னா நம்ம பாட்டி வந்து திட்டுவாங்க நம்ம அப்பா திட்டுவாங்க அப்டின்னு அந்த பிள்ளிங்க மைண்டுல வந்து நல்ல செட் ஆயிருது
ஆமா
பாதி அந்த பிள்ளைங்க அந்த சொல்பேச்சு எல்லா கெக்கறதே கெடையாது
ஆமா ம்
இது வந்து நம்ம கொஞ்ச கொஞ்சமா மாத்தன்னா மாத்திலா
உம் ஈவினிங் ரொட்டின் உங்கள் போவோ
ஈவினிங் வந்து அதா தம்பிய நாலு மணிக்கு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வருவே வந்து ஈவினிங் ஸ்நாக் ஸ் எதாவது இன்னிக்கு அவுங்க அப்பா சொன்னனா நுங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க சேரினு நூங்கு அந்த மேல உள்ள தோல் எடுத்து குடுத்தா இன்னு பால் இங்க நாங்க பசும் பால் ஒரு அண்ண வந்து ஈவினிங் அஞ்சு மணிக்கு வருவாங்க
ஆ
இன்னு அந்த அண்ணன்ட அந்த பால் வாங்கி இந்த பால் ஏன் த பைய இந்த தூங்க ஆரமிஸ்டா அவ தூங்கிட்டானா ஆமா அண்ண வந்தா இவால இவத் என்னத்துக் ஆமா அவளதா தொடில்ல போடனு நிப்புல் வச்சா தா மேடம் தூங்கு வாங்க இப்போ அந்த நிப்பில் எங்க போட்டா தெரியில அதா நானு தேடிட்டு இருக்கே சுத்தி சுத்தி தேட்ற நிப்புல் நம்ம தேடும் போது கண்ல கெடைக்க மாட்டேங்குது மேடம் நிப்புல் இல்லனா தூங்க மாட்டங்க ஆ ஆமா அது இப்ப அந்த நிப்புல் எங்க போட்டன்னு எனக்கே தெரியில நானு தேட்ற நிப்புல காணோ
ஆ அது வந்து இப்ப ரொம்ப அதுக்கப்பறோ நிறுத்துறது வந்து ரொம்ப கஷ்
கஷ்டோ நெஜமாவே நா வந்து எ பைய பெரியவ என்ன பண்றா அவ கைச்சும்பி தூங்குறா ஏ அவனையுமே நா எப்பிடி மாத்தனு தெர்ல இவ இன்னடான நிப்புல் இருந்தா தா தூ ங்குறா இப்போ ரெண்டு பிள்ளைகளுமே ஏதாவது ஒரு இதுக்கு அடிக்டாகி இருக்கா நம்முளுக்கு அந்த இதுல இருந்து எப்பிடி வெளியில அந்த பிள்ளங்களை கொண்டு வருதுன் யோசிச்சாலே எனக் நிஜமாவே பயமாக தா இருக்
அது ஒரு வயசுக்கு மேல சில பிள்ளைங்கல்லா விட்ருவாங்க நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க
அது அந்த பல் எத்துதா முன்னாடி வந்து பயமா இருக்குல அதுவு அந்த க ட்ட வெரல் வேற வெரல்னா கூட நமக்கு பிரச்சனையே கிடையாது கரெக்டா அந்த கட்ட வெரலதா அவன் சப்பிட்டு இருக்கா இவ என்னடான்னா அந்த நிப்புள் பிடிச்சா அந்த நிப்புள் தா பிடிச்ச பிடியிலே இருக்கிற மாரி இருக்குது ரெண்டு
ஆ
எப்டியாது இந்த பழக்கதா மெயினா இதுலதா நா மாத்தணு
உம் இவ வந்து எப்டினா பால் பாட்டில் வாயில வெச்சாதா தூங்குவா நைட்ல என் பொண்ணு அந்த பால் குடுக்கறதுக்காண்டியே முளிச்சிருப்பா பன்னெண்டு மணி ஆனாலு நம்ம வந்து அந்த பால் பாட் டில்ல வந்து பால் இப்பயுமே
இப்பவு ஓ
இப்பயுமே இப்பவே ரெண்டு வய்சு ஆக போகுது இப்பயுமே நைட்டு் பால் குடிச்சாதா தூங்குவா
ஆ
அது வந்து பால் வந்து டம்ளர்ல குடு குடுத்து பழக்குங்கங்கறாங்க டம்ளர்ல குடுத்து குடி குடிக்கிறா கொஞ்ச குடிக்கிறா ஒரு ஒ ரு ரெண்டு சிப் பண்றா அதுக்கப்புறோ அவ வந்து குடிக்க மாட்டிங்கிறா விளாட்டுத்தனோ வந்துருது
ஆ
இதுவே வந்துட்டு பால்பாட்டில பால் குடுத்தா ஒரு க்ளாஸ் குடிச்சிட்டு அப்டே தூங்கிற்றா
ஓ சேர் செரி இப்போ அந்த உறிஞ்சி க்ளாஸு மேல லாக் போட்டு வருது தெரியுமா நா அப்படிதா தம்பி பால்டப்பால தா குடிச்சிட்ருந்தா நா அவன அந்த பழக்கத்த மாத் தணூனு அந்த உறிஞ்சுறது மார்ருக்குல்ல ஸ்ட்ரா வெச்சு சில்வர்ல
என்ன பண்ணுவன்னா சில்வர்ல ஸ்ட்ரா வெச்சு இரு க்கு அதுமே வாங்கி சாய்ந்திரம் போல சத்து மாவு கஞ்சி செய்வே அவளுக்கு சத்துமாவு கஞ்சி செய்யறனால அது வந்து அதுல குடி
த்து மா வந்து வீட்ல அரச்ச மாவ இல்ல நம்மந்த
வீட்ல வீட்ல அரச்சது எல்லா தானியங்களு ம் கடையிலே கேட்டா தருவாங்க ஆமா ஆமா மொதல்ல ஒரு வயசு இருக்கும்போத் பதினாறு வகையான சிறத்தானியோ குடுத்தாங்க கடைல அது வந்து லைட்டா அ எல்லாமே தனித்தனியா போட்டு லைட்
கேட்டாலே குடுத்துற்றாங்க இத்தன இந்த வயசு வயசுக் கேத்தாப்ப குடுத்துடுறாங்கன்ன
ஆமா ஆமா குடுத்துறாங்க அந்த மாரி ஒண்ணு ஒண்ணுத்தி தனித்தனியா வறு த்துட்டு மிஷின்ல குடுத்து அரச்சிட்டு அத என்ன பண்ணுவே அ ஒரு ஸ்பூன் வந்து தண்ணியில லைட்டா கரச்சு ட்டு ஒரு க்ளாஸ் பால் ஊத்தி ஒரு ஏலக்கா தட்டி போட்டு அப்டே சத்துமாவ் கஞ்சி மாரி
ரொம்ப தண்ணியா இருக்குமா இல்ல குழு குழுன்ட்ருந்தாதா பிள்ளைங்க அது
தண்ணியா தண்ணியாதா கொஞ்சோ உறிஞ்சு குடிக்கெல வர மாரி பால் மாரி கொஞ்சோ ரொம்ப தண்ணியாவுமில்லாம ரொம்ப திக்காவுமில்லாம ஒரு நால் எடையில அந்த மாரி வந்துட்டு குடுத்தா வந்து குடிச்சிருவா ஃபஸ்ட்டு பதினாறு வக பொருளு குடுத்தே ஒரு ஒ ஒரு வயசுல அர ச்சது ஒரு ஒன்ற வய்சு வரைக்கு வந்துச்சு ஆறு மாசோ இப்ப வந்துட்டு இருவத்தி ஆறு பொருளுன் சொல்லிட்டு அது குடுத்தாங்க அத விட எக்ஸ்ட்ரா அவ ரெண்டு வய்சு பிள்ளைங்களுக்கு குடுக்குறது அப்டின்
ரெண்டு வய்சுங்கன்னா அதுக் கேத்தாப்புல தானியங்கள் குடுக்குறாங்கன்னா ஆ இதா ஓ செர் செர் செரி அந் அவ்ளோ இருக்கு
அந்த மாரி
ஓகே ஓகே ஓகே
சாயங்கால் நேர்த்துல அது மட்டு அந்த க்ளாஸ்ல குடிக்கிற உறிஞ்சு குவளைல
ஓ சே சே சே சே நா இது ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்றே ஏனா கடைல எப்டி மொத்தமா குடுப்பாங்கங்கிறது
ஆ இல்ல இப்ப எல்லா கடைலயுமே வந்து
இன்னு அடுத்த டைம் நானு போய் வாங்கி பாக்குறே
ஆ உங்க பா பாப்பாக்கு பாப்பாவுக்கு குடுங்க அது வந்து குடுத்தா வந்து